ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது
இருக்கீங்க
ஹலோ
ஒகே ஒகே உங்க வாய்ஸ் கொஞ்ச பிரேக் ஆகற மார் இருக்கு
இப்படி
அஹ் ஆ இ கொஞ்ச ரொம்ப தூரத்துல இருந்து பேசற மாரி இருக்கு
ஹ
ம் ஹலோ
ஆஹ்
ஆஹ் ஓகே முன்னாடிக்கு பரவாலா ஆஹ் ஓகே ஓகே உம் நாங்க இததா இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க
உம் நானும் ஒர்க் ஃபிரம் ஹோம் ல வீட்டுல ல தா இருக்க
உம் ஓகே ஓகே உம்
சாப்ட்டிங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
உம் எஸ் சிஸ்டர் மதியம் சாப்ட்டதா
ஈவினிங்
உம் உம் உம் உம் உங்கதா ஸ்னாக்ஸ் சாப்ட்ட
ஆமா சமைக்கணுமா இனிமே
இல்ல ஹவுஸ் வைஃபா
ஆஹ் நா ஹவ்ஸ் வொய்ப் தா
ஹவ்ஸ் வொய்ஃப்
இந்தானா ம்
ஒர்க் போறீங்களா
இல்ல இல்ல வீட்ல தா இருக் கே வீட்ல எல்லா வேலையு பாத்துட் டு
பசங்க இருக்காங்களா
ஆமா உம் குட்டி பைய இருக்கா இல்ல சின்ன பைய தா ம் உங்களுக்கு குட்டி பசங்களா
அரேஞ்சு
இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தா
ஆஹ் எனக்கு ரெண்டு ப
குட்டி பசங்களா
ஆமா த்த வந்து தேட் ஸ்டாண்டர்ட் ஒருத்த வந்து யூ கே ஜி
ஓ சேரி சேர் சேரி எப்டி ஸ்கூல் போயிட் வந்ட்டாங்களா எல்லா
உம்
உம்
பசங்க
ஸ்கூல் ஆஹ் இல்ல அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தா ரீ ஓப் பன் ஒரு
ம் ஓகே
உஹம்
ஏஹ் எல்லா எடத்துலயு ஓப்
ஆமா இவங்க ஸ் கூல் நெக்ஸ்ட் வீக் தா ரீ ஓபன் எப்பவ்மே ஜூன் இருவது க்கு மேல தா
உம் சி பி எஸ் சி யா இல்ல ஹம்
தம்பிங்க ஆஹ் ஒர்க் போயிர்க்காங்க வந்துருவாங்க நைட் வந்துருவாங்க
போய்டே க
புரியல
உழைப்பை
ஆமா ஆமா உம் உங்களுக்கு நெட்வொர்க் இஸ்யூ எதுவு இருக்கா
ஆமா இங்க மழ பேஞ்சு
ஆகுமா உம்
எ
செரி செரி செரி கடவா ஆமா மழதா பயங்கரமா இப்போ இப்ப பரவால்ல அப்ப சாய்ந்தர பயங்கரமா மழ பேஞ்சுச்சு ஒரு ஒருக்கு நேர உம் கொழந்தைங்களுக்குலா சாப்பாடு எப்ப குடுப்பீங்க
எ எ ஹலோ
ஆஹ் கேக்குதுங்ளா
கேக்குது எனக்குதா வாய்ஸு பிரேக் ஆயி கேக்குது எ
அப்டிங்ளா மொபைல் டேட்டா தா யூஸ் பண்றீங்ளா
ஆமா
செரி செரி அதா மேல ஆஹ் மழ பெய்ரனா ல எதுவு இதா இருக்கோ
தெற யாரு
அதா மழ வரனால ‌இப்ப வாய்ஸ் மழ இதாருக்குன் நெனக்கிறே டவர் பிரச்சனையா
இல்லனா நல்லா சி
அதுதா எதா
போனீங்ளா சம்மர் ஹாலிடேஸ்க்கு
ஆஹ் இந்த தடவ கொஞ்ச போல உம் கொஞ்ச ஒடம்பு செரியில்லாம ஆய்ர்ச்சு
உம்
அதனால போல நீங்க வே போனீங்ளா சம்மர் லீவுக்கு
ஆஹ் இல்லஸ்டர் தோடுது டாயிர்ச்சு உன்ன அஹ் ரிலேடிவ் பெரிய பாத்ரூம் தொறக்னு ஒன்னா போகாத அது த்ரீ மந்த்ஸ் வந்து இது பண்ண வரையு எங்கைமே போக் கூடாது எ வல்லிக்கே
ஓ செரி செரி ஆனா பசங்கள வீட்டுல வச்சுட்டு சமாளி கக்கிற கஷ்டமாச்சு ரெண்டு பசக்கன்னா நா நா பேசுறதுமே உங்களுக்கு கேக்கல கிளியரா
ஆ இல்ல ஆ கொஞ்சோ விட்டு விட்டுதா கேக்குது இப்ப கேக்குதுங்களா கையில தா வச்சிருக்கே
ஆ இப்ப அதாவது ஸ்டார் பண்ணுபோது நல்லா கேக்குது அதுக்கப்புறோ கொஞ்சோ நேரோ பேசு கேக் க்க மாடேன்து
அதா ஸ்டர் கொஞ்சோ அங்க பசங்கல்லா இருந்தாங்கல்ல டெத்துன்றனால எல்லாரு வந்திருந்தாங்க இல்லா லீவ் இல்ல அதனால பசங்க கூட ஒருத்தர் ஒருத்தர் பசங்க விளையாடும் போது எதுவ் கேக்ல இந்த டைம் ம் ஏதோ அதிசியோ இல்லேன்னா பிளாக் தண்டர் போலா ஒண்டர்லா கூட்டு போங்க ஏதாவது ஒண்ணு அவங்களே பிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த பேஸ் போணுட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அடம் புடிக்கிறது அங்க குட்டு போங்க எங்க போணுங்க ஆனா பாத்த பிளேஸ்சு போக் கூடாது உம் ஏ பெரிய பைய தேர்ட் ஸ்டேண்டர் தா படிக்கிறா ஆனா அவனுக்கு பாத்த பிளேஸே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களா பேசிப்பாங்க அங்க போனோன்டா இங்க போனோன்டா ட்டு அத அந்த மாதிரி கேக்றது புதுசா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு ஆமா
அதே மாரி அந்த ஸ்கூல்க்கு போவ்ம்மோது ஏதாவது கத சொல்லணும்ல்ல நமக்கு ஒரு
ஆமா ஆமா அவுங்க சொல்லம்மோ அது நாந்தா அங்க போனதா இது பாத்தே அதெல்லா சொல்லணு இல்லியா
உம்
நீங்க டின்னர் என்ன சம் நா சப்பாத்தி மாவ் பெசஞ்சு வெச்சிர்க்கே ஸ்டர் அதுக்குதா த உம் ம் தால் பண்லான்ட்டு இல்ல தோசமாவ் இல்ல காலி ஆய்ச்சு இன்னிக்கிதா மறுப்டியு நை நைட்டு வன்ட்டு ஊற வெக்ணு
ஓ ஓகே ஓகே ஓகே
அதனால கம்பல்சரி உம் டிஃபன் ஐட்டம் வேணு அப்டி இல்லன்னா களி இந்த மாதிரி வேணு
ஓ பரவால சாப்ட்டுக்குறாங்க
உம் ஏ கஸ் ங்க இது வேணு அது வேணும்ன்றத கேக் மாட்டே இதோ உன்னு இருக்கற ஏ சாப்ட்டுப்பாங்க
பரவால்ல பேஜ் அது மாதி இருந்தாலு சாப்டுப் வாங்க ஏது ஓது
ஆஹ் வெஜ் சே இல்ல சாதோ களி வன்ட்டு புல்லுமே வெஜ்டபிள் ஃப்ரூட்டு அந்த மாரி அடிக்ட் ஆவாங் ஒருத்த இப்டி ஒர்த்த அப்டி இவ எப்டி சொல்றதுன்னா இவ ரொம்ப நாட்டி பெரியவ சின்ன பைய் ய்ய யாருகிட்டியும் பேஸ் மாட்டா ரொம்ப சைலன்ட்டு அட்ச்சா கூட அடி வாங்கிட்டு வந்துருவா சொல்ல தெரியாது அந்த மாதிரி அவ அப்டே ஆப்போசிட் உனுக்கு அப்டியே ரௌடிசம் பண்ணுவா இவ இட்லினா அதேதான் அவன் இட்லினா இவன் தோச இவன் பூரினா இவன் சப்பாத்தி இவன் இந்த வருத்த சாதமே சாப்டுட் ருப்பான் பெரியவன் ச்சீ சின்ன பையன் பெரிய பையனுக்கு இந்த நல்ல கொலம்பு பொரியல் கூட்டு அந்த மாதி
அ
ல கொஞ்சொ கஷ்டமா ருக்கு ஆமா கொஞ்சொ கஷ்டமா ருக்கும் ஆஹ் சாப்ட்ருவாங்க பண்ணி குடுத்தா சாப்
அத நானு எ சிஸ்ட்ரு அப்டிதாம் எனக்கு கொஞ்சொ ட்ரைய்யா அது மாரிதா புடிக்கும் அவள் கொலம்பல்லா செய்யணும் எங்க அம்மா வந்து நார்ம்லா கொலழம்பு பொரியல்லா செஞ்சுட்டு அந்த கூட்டு மாரி பொரியல் கூட்டு மாரி செய்வாங்கல்ல அத மட்டு கொஞ்சமா எடுத்து கடாய்ல போட்டு சாப்பாடு போட்டு கெல்ரி குடுத்துருவாங்க ட்ரைய்யா எனக்கு எனக்கு ஒம்ப சி சிம்ப்ளா செஞ்சிருவாங்க ஈஸியா
இன்ன
ஹுஹு
ஹ ஹலோ ஆ இப்போ ப்ரேக் ஆயிச்சு திருப்பி
ஆ ஹம்மா அப்பால வந்து சிட்டில இர்ந்தாங்க பாட்டி தாத்தா இந்த மாரி எல்லா வில்லேஜ்ல இருந்தாங்க நா வந்து இந்த ஃபீடிங் ட்ராய ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு எய் சிக்ஸ் மன்தது நைன் மன்த்ல விட்டதுதா ஃபிஃப்த்து வரக்கு நா பாட்டி தாத்தா கிட்டதா வளந்த சிக்ஸ்துக்கு அப்றமா தா மம்மி ட வளந்த
சோ கஷ்ட்டோல்ல எனா அம்மா அப்பா விட பாட்டிக்கிட்ட இருக்கும்மோது ரொம்ப பெட்டாதா இருப்
ஆமா ஆனா ஒர் ஒரு நாள் கூட வன்ட்டு கூட்டு போவாங்க அங்க பேங்களூருக்கு து நா வந்து இருக்குவே மாட்ட எங்க அம்மா கிட்ட இருக்கவே மாட்ட நானு இவ்னுக் தி எங்க பாட்டி தா வேணு தாத்தா தா வேணு ஆம்மா அழுவே அவுங்க புது அவ்ங்க புது ட்ரெஸ்ஸு சாப்ட எல்லாமே வாங் க்ட்டுவந்து குடுப்பாங்க அவ்ங்க குடுத்தா கூட குடுத்துட்டு அவ்ங் பாக்க வர சொல்லிட்டு நீங்க என்ன பாக்க வாங்க அப்டின் சொல்லுவ சொல்லிட்டு அவ்ங்க வாங்கிட்டு வர்றத் தல்லா அங்யே போட்டுட்டு அவ்ங்க கூட்யே கெள்ம்பி பொய்டுவ எனுக்கு வேண்டா எங்க அம்மால்லா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அதுக் கப்புறமா தா ஆ சிக்ஸ்து ஆம்மா சிக்ஸ்து இந்த மாரி படிக்கும் போது இதுக்கப்புறமும் இருந்தா அவ இப் டியே வன்ட்டு பேஸ்சுவா ஆனா அம்மா அப்பாவுடைய இந்த லவ்வன் கேர் அவளுக் கெடைக்காது
ஆம்மா
இப்ப கூட பாருங்க நை டு என்னா வேணா வாங்கி குடுக்கட்டும் நாங்கெல்லா வேணா தாத்தா பாட்டி தா வேணுன் டு ஓடி வரா எனக்கு அந் சிட்டி லைஃபே எனக் புடிக்கெல இந்த ஊர் சைடு எனக்கு அந்த மாரி தா புடிச் சது
அத அதா அதா எங்க இருந்தீங்க
இங்க வழந்ததெல்லா இந்த சைடு கிருஷ்ணகிரி
ஆ சூப்பர் சூப்பர் ம் நம்ம அங்கப் பழகிட்டோனா சேஞ்ச் பண்ணவே முடியாது
ஆம்மா
ம் சேர் சிஸ்டர் தொடர்ந்து பேஸ்லா ம் பாய்